ண்றீங்க சாப்ட்டீங்ளா
சாப்டேங்க இட்லி சாப்டேங்க நீங்க என்ன சாப்டீங்க
இடியாப்போ சாப்ட்டங்க கால்ல அ ஒய்ஃப் பண்ணி தேங்காப்பால்லா பண்ணிருந்தா தாங்க அ நானு சாப்புடுவே அதனால அ நல்லா இருந்துச்
அப்டீங்ளா எங்க வீட்ல வந்து பாத் த்தீங்கன்னா இட்லியு தேங்காச் சட்னியுங்க அப்ற வந்து தக்காள் சட்னியு செஞ்சிருந்தேங்க கறி கொழம்பு வெக்கலான் பாத்த ஆனா கறி வாங்கினு வர முடில சேரி காலைல வந்து சட்னியே செஞ்சுக்லான் சட்னியே செஞ்சுட்டேங்க ஆனா மதியானத்துக்கு கறி கொழம்ப சாப்ட்டே ஆவணுங்க ஏன்னா சாப்பட்ணுன்னு முடிவு பட்டா நம்ளால சாப்டாமே இருக்க முடியாதுங்க உங்களுக்கு மதியான்த்துக்கு என்னங்க
இன்ன இத்தன் இவ்ளோ நேரொ வந்து எதாது வெஜுதா இப்ப நீங்க சொன்னோன் நம்மளு போய் எதாவ் அது ஒன்னு வாங்கி என்னமே தெர்ல இந்த மாரி வேர்ட கே டக்குனு டெம்ட்டாயிருதுங்க ஏ
ஆமாங்க இந்த காலத்துல எதோ டெம் ட்டு டெம் ட்டுன்றாங்க அது என்ன ட்டெம்ட்டுன்னே எனக்குமே புரில நீங்களு வந்தா டெம்ட்டு டெம்ட்டுன்றீங்க என்னங்க சும்மா டெம்ட்டு எல்லாரு சாப்புட்றது தா இதுக்கு என்னங்க டெம்ட்டு ஆயிட்டு அது என்னன்னு தெரில இந்த காலத்துல அந்த வா த ஆ ஊனா எல்லாரு சொ சொல்லிட்டுருக்காங்க
அப்டி இல்லிங் ஏன் அப்டினா உங்களுக்கு அந்த நேரத்துல சாப்புட்ணுன்னு தோ தோனிருக்கும்
ஓ அத தா சொல்றீங்களா ஆமாமாங்க சரியா சொன்னீங்க
செரி செரி சேரிங்க என்னங்க எங்க ஊருக்கெல்லா எங்கயு போலியா ஆஹ்
இல்ல இல்லங்க தம்பிய தா ஸ்கூலு தொடங்கிச்சி இல்லங்க இதுக்கப்புறம்லா எங்கங்க ஊருக்கு போறது தம்பி வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டிருக்கா அதனால வந்து ஊருக் எல்லா போக முடியாதுங்க இப்போ பொறந்த நாளைக்கி தா எங்கனா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோ ஆனா இன்னு ஏதோ முடிவு பண்ணல தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கா இந்த போன வாரம் பாத்திங்கன்னா ஒரு மணநேரம் தாங்க ஸ்கூலு ஆனா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மண்நேரோ அதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மூணு மண்நேரம்ங்க இப்போ வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ நேரத்துல அவனையும் போய் கூட்டினு வரனும் நானு பள்ளில இருந்து அவன
எங்க போலான்னு பிளான் பண்ணி வெச்சிருக்றீங்க கொழந்த
அதாங்க இந்த கோவா போலான்னு பிளான் பண்ணி வெச்சிருக்கோங்க இங்கந்து எங்களுக்கு வந்து பக்கோ பாத்தீங்கன்னா கோவா தாங்க நீங்க எதனா போயிருக்கீங்களா கோவாக்கு எதனா தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கோ பயனுள்ளதா இருக்கோ
ஆமாங்க நாங்க ஒரே ஒருதர அப்ப வந்து ரொம்ப பிரபலமா பேசிட் பேசிட்டிருந்தாங்க சோ நாங்க ஒரு தடவ ஐ வி போலாம் அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெச்சிருந்தாங்க பட் ஆனா சேரி நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோ அப்போ வீட்டுல நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கு போது ட்ரிப் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோ ஆஹ் ஒரு ஒரு பத்து வருஷதுக்கு முன்னா நல்லா இருந்துச்சுங்க நாங்க போற அப்ப ட்ரெயின்ல நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சி அப்ப ஊர்ல இருந்தே போயிட்டு இருந்துச்சுங்க ஆனா வந்து பிளான் ப ஒன்றர நாள் வந்து ட்ரா ட்ராவல் பண்ற அன்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டோ அப்டின்னா ஆஹ் நா ட்ரெயின்லயே கம்ப்ளீட் நம்ம சைடு நமக்கு டயர்ட ஆயிரும் ஆனா அதனால வந்து எனக்குலா அந்த அளவு பெருசா நமக்கு ஒரு ஆனா இப்ப எல்லா எனக்கு தெரியலங்க ஒரு ரெண்டு நாள் பண்ண முடியுமா அப்படிங்கறத தெரியல டீச்சன்னும் நமக்கு வயச ஆயிட்டே போகுதில்ல ங்களா ஆ நாங்க போன அனுபவம் நல்லா இருந்துச்சுங்க நாங்க என்ன நாங்க அங்க போறது புதுசு அப்டி அப்படிங்கிறனால ஒரு டிரராாவல் பிளானர் மாரி அட்லாண்டோதெல்லா பெரிய ஒண்ணு பிரபலமா இல் ல எங்களுக்கு அது என்ன நரிய டிராவல் ட்ரிப்ஸ் அண்டு சம்திங் நரிய வந்துருச்சு கடையாதுங்களா சரி நாங்க சரி போ வும் பாத்து போனோ போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பா பாத்தீங்கன்னா எடுத்தவங்க எடுத்துட்டு அ கம்ப்ளீட்டா பீச்சு தா ஃபுல்லா திரும்ப மறுடியும் அடுத்து ஒரு மூணு மூணு நாள் கழிக்கறோம் மூணா நாள் மறுடியும் அங்கந்து ஒரு ட்ரெயின பு ச்சு ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சுங்க நீங்க இப் இப்ப தா மொத டைம்
ஆமாங்க பிளான் பண்ணிருக்கோங்க இன்னும் போலங்க அங்க வாடகைக்கு எல்லாம் வண்டி கிடைக்குங்களாங்க டூ வீலர் எடுத்துட்டு நாங்க அங்க சுத்தி பாக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோங்க அந்த மாதிரி கிடைக்குோமாங்க எவ்வளவு வாடகை கேட்பாங்க
என்னங்க இப்டி கேட்டிங்க இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு பை க்குக்கு காரு எது வேண நீங்க மூணுமே எனக்கு தெரிஞ்சு அ இடத்துலயுமே கிடைக்குங்கோ ஏன்னா அங்கொம்ப நலைய அதனால எல்லாருமே ஊர்ல வந்து வெளிய வந்த உள்ளூர் மக்களை விடவே அவங்க ஈட்ட வரவங்கதான் அதிகமா இருப்பாங்க வந்துங்கன்னா ஒரு பார்டி சிட்டி அப்ப அப்பங்கற மாதிரி சொன்னேன்னா அப்பிட்டா பத்துக்குமே கிடைக்குங்க அஃபர்டபிளான ரேட் இருங்க ந ரூப இருந்துச்சு இப்ப நான் சமீபத்துல கிழ்நூறு ரூபாய இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளார இருக்குக்கு சீச ரூபாய்க்கு கூட அந்த மாதிரி தராங்கன்ன அது தெரியலங்க அது நம்ம
ஓ அப்டிங்களா
நாங்க நீல அங்க போறோம் நமக்கு முடிவாகும் சோ அதனால் நம்ம எது இவ்வளோதான் ரேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எது ஃபிகஸ் டஃப்பேன நீங்க அங்க தங்க போற அதனுடைய சீசன பொறுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க
எந்த சீசன்லங்க கொஞ்சம் அதிகமா இருக் கும் கோவ போறது எந்த சீசன்ல ரே ட் அதிகமா இருக்கும்
வருடத்தின் எண்டல போறீங்க அப்பட பாார்த்தீங்கன்னா அதிகமான ஹ சரி நம்ம ஊர்ல இருக்கவங்களும் சரி அவங்க மெயினா வந்து கிறிஸ்மஸ் டைம் இப்ப இ வந்து கிறி கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் எதை தொட்டாலுமே வந்து ஒரு நார் நார்மல் ஒரு எப்டினா கூட மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட்லந்து த்ரீ ஹண்ட்ன அது வ ரொம்ப பீக்கான டைம் அப்படிங்கறதுன அதிகமா தான் வச்சு எல்லா பொருளையும விப்பாங்க மாரி சமயங்கள்ல போறதை கொஞ்சம் தவிர்தக்கங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுரைக்கும் நீங்க ஒரு. பேமிலியா போ றீங்க அப்ட சோ நீங்க அறிய ற பச டைம் வந்து ஏதுவா இருக்குங்க பட் ஆ நீங்க குடுபிட்டு போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஸ்ஸ மட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அ நல்லா ரிலாக்ஸா கம்ஃபர்ட்டபுளா போயிட்டு ஒரு சுத்தி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக் கும்க ய் பண்ணிக்கோங்க மத்தத நீங்க எப்ப போனும் நீங்க பிரயரா எல்லாமே புக் பண்ணி இப்ப போனீங்கன்னா நீங்க நீங்க நெனச்சிட்டு ஒரு ஃபீல் ஒரு நல்லா இருந்துச்சு இந்த ஒரு அனுபவம் பண்ணுவீங்க அப்படி இல்லலைன்னாளுக்கு கொஞ்சம் கங்க நம்ப ரொம்ப அலைஞ்சோம் பட் ஆனா ஆ பே அப்படிங்கற பண்றது குண அ அத அத பாத்துக்கோங்க மெயினா
செரி செரிங்க பொதுவாவே எல்லாம் இடங்களும் பாத்தீங்கன்னா அந்த விடுமுறை நாட்கள்ல வந்து போனாலே கொஞ்சோ பிரச்சன வரும் அ ஸ்கூல் லீவ் டைம்ல போனோம்னா எங்க போனாலும் மாட்டிப்போங்க அந்த மாரி ந நாங்க பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஊட்டி கொடைக்கானல் போகும்போது அப்படிதான் ஆஹ என்ன ஆச்சு ஒரு வாட்டி ஊட்டிக்கு போகும்போதும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு எல்லாம் ரூம்மெல்லாம் புக் பண்ணிடுச்சு எங்களுக்கு ரூம் கெடைக்க கொஞ்சம் சிரமமாச்சு ஏன்னா எல்லாருாமே விடுமுறை நாள் பள்ளி விடுமுறை நாள்லா எல்லாருமே வந்துட்டாங்க சுற்றுலாக்கு இன்னொரு வாட்டி கொடைக்கானலலமே அதே ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் ஸோ அதனால இ நீங்கள் சொல்லவே எனக்குமே ஓ இந்த ரெண்டு மந்த்த் போக கூூடாதா விலைவாசி அதிகமாக இருக்கூ ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க பரவாயில்ல அதுக்கேத்த மாதிரிதான் நாங்களும் பிளான் பண்ணி போனோங்க அஹ் வேற வந்து அஹ எதனா முன்னெச்சரிக்கையா அந்த இதனா எடுத்துன்னு போகணுமா எப்படி இருக்கோ எதனா ஏமாத்துவாங்களா அந்த மாதிரி எதனா இருக்குங்களா இதன்னா நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா
ஆமாங்க இப்ப என்னோடா நீங்க அந்த ஸ்வெட்டரு எல்லாமே எடுத்து வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க ஹ் குளக்கலாம் ஆனா இரவு நேரங்கள்ல கண்டிப்பா அது குளிராதான் ச ஆனா நீங்க அந்த ஸ்வெட்டரு அந்த மாதிரிந்த ஐட்டம் எல்லாம் எடுத்து போங்க இல்லலைன்னா நீங்க அங்க அத விலைகுடரல வாங்கறதுக்கு முன்னான ஒரு சோ அது மெயினுங்க ரெண்டாவது அ வந்து என்னெந்த பிளானரா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ டு ஜட் நீ கொடுத்துருவாங்க பிளஸ் வந்து ஆனா உங்க ஜெஷனா கேட்கலாம் சோ என்னென்ன இருக்கூ என்றது உங்களுக்கு ஒரு நல்லவி உரு அப்புறோ போற மாதிரி இருக்கும் நீங்க அங்க அங்க போையங்க அப்படின்னா மேபி அந்த இடம் எப்படியாவது சொ அந்த மாரி ஒரு சர்பரைஸ் றீங்க இல்ல எனக்கு அப்படிலா வேண்டானா நஹ வந்து இந்த மகிழ்ச்சியதான் செலவிடணும்னு நினைக்கிறேன்ங்க அப்டின்னு ஒரு அனுப்பி அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறோ போங்க அததான் நான் சொல்லன் பிளான் பண்ணிக்கோங்க பிளஸ் டல்ல் பண்றது பண்ணுங்க சோ அது ஒரு முக்கியம் பிளைட்ல நீங்க ஏர்போர்ட்ல இருந்து போற அங்க இல்ல அப்படீங்னா எந்த இடத்துக்கு ஃபஸ்ட் போ போறீங்க வந்து சவுத் கோவா நார்த் கோவான் ரண்டா சொல்ற ஒரு சில இடங்கள்ல ஒருன்னொறுக்கும் இன்னொரு சில இடங்கள் எங்கல இன்னும் எனக்கு சரிய ஞாபகம் இல்லை ஏன்ன நாங்க ஒருப்பத்து வருஷத்து அதங்க கிளியரா பாத்துட்டு அதுக்கப்பு எந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறதுல நல்லா ஒரு வைபான இடத்த வந்து
ச
எனக்கு பீச்ச ஒரு இடம் சொல்லுவாங்க சோ அதுல நீ
அங்க சவுத் கோவா வந்து கொஞ்சோ நேச்சுரலா இருக்கும் நார்த் கோவா வந்து கொஞ்சம் பீச்சா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கே
ஓ செரி செரி நாங்க அப்ப போகும்போது நெறைய ஆ யோ இங்க போலாங்க போலனு எடுத்தோம் ஆனா எனக்கு இப்ப போகும்போது நல்லாருக்கய ஞாபம் இருக்கு திரும்ப வர போறோம் அப்படிங்கறது எல்லாமே கிளியரா பிளானிங் அதை மட்டும் மெயினா மைண்டல வச்சுக்கோங்க எதுவுமே பெருசா ஒண்ணும் இல்லைங்க இருக்கலாம் பட் ஆனா அதுவும் நீங்க நீ மேரேஜ்
இப் இப்போ வந்து எனக்குமே அந்த குளிர் தாங்க முடியாது நல்ல வேல எடுத்து போங்க சொன்னீங்க அதனால எனக்குமே யூஸ் யூஸ் ஃபுல்லாக இருந்ததுங்க அடுத்து எதனா ட்ராவல் பிளான் பண்ணி போகிறோங்க ரொம்ப நன்றிங்க உங்க பேசுதுக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றிங்க இன்னும் அடுத்த பதிவுல சந்திப்போங்க
நன்றிங்க மீண்டும் வேண்டா